ஹாலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க
அ இப்பதா வந்து சமைச்சி கொஞ்சோ கொழந்தைங்களுக்கு சாப்பாடுல்லா குடுத் துட்டு முடிச்சிங்க வேல இருக்கு செரி அப்டி உங்கள்ட்ட பேசி கொஞ்ச நாள் ஆச்சுங்களா செரி அதான் கூப்புடலாம்னுட்டு கூப்புட்டு இருந்தேங்க
ஆமா ஆமா ரொம்ப நாள் ஆச்சு இல்ல
அது என்ன என்ன குடுத்தீங்க கொழந்தைங்களுக்கு இந்நேரத்துக்கு
இப்போ வந்து நான் என்ன குடுத்தேன்னா ஆ இது மில்லட் இட்லியும் தேங்காய் சட்னியும் குடுத்தேங்க
மில்லட் இட்லியா எப்டி வாங்கி ஊற ஆ சொல்லுங்க
புரியலிங்க என்ன கேட்டீங்க
இட்லி எப்டின்னு நீங்க மாவுல வந்து ரா அந்த மாவை கலந்துருவீங்களா இல்ல நீங்களே ஊற வச்சு ல அரைச்சு அரைப்பிங்களா
ஆ ஆமா ஊற வச்சு இதுக்குன்னு கொஞ்சம் அரைப்போம் நம்ம எப்பயுமே நம்ம இட்லி தோசைக்கு ஊற வச்ச வைக்கிற மாரிதாங்க அரிசியும் இப்ப உளுந்து வந்துட்டு நம்ம என்ன போஷன் எடுக்கிறோமோ அரிசி இட்லி வந்து அதுல பகுதி தான் எடுக்கணும் அதுக்கு பதிலா வந்து கொஞ்சம் மில்லட்டு மில்லட்டுலட்டு ஆ இது கேழ்வரகு
ம்
ஆ ரா இது தெனை அப்றம் கம்பு ஆ கொஞ்சம் சுண்டல் ஆ பச்சை பயிர் பாசிப்பயிறு
நீங்க சொல்றது அடை தோசைக்கு மாரி ரெடி பண்றீங்க
ஆமா ஆமா இது எல்லாமே நாங்க சேர்போங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போஷன் சேத்துருவோம் அதுல மில்லட்ஸும் இருக்கும் தென் வந்து இதுமே இருக்கும் எல்லாமே சேர்த்து அரைச்சு அ
இட்லி வருமா அது தோசைக்கு தானே வரும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்
ஓ இட்லி நல்லாவே வருங்க ஆ வருது வருதுங்க நான் ஆமா ஆமா அதான் சொல்றேனே நான் வந்து நம்ம அரிசி வந்து நம்ம இட்லி இட்லிக்கு அரிசியா ஆட்டுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து அரிசி வந்து அதோட அளவுல நம்ம சேக்கற அளவுல பகுதியளவு அரிசி அதாவது கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் புலுங்கள் அரிசி இத சேர்த்துருவங்க பகுதி போஷன் அதே பகுதி போஷனுக்கு வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் கொஞ்சம் சேப்போம் கொஞ்சம் கொஞ்சம் சேக்கறதுனால அந்த அளவுக்கு பகுதி அதாவது இப்ப வந்து ஒரு படி நம்ம அரிசி எடுக்கிறோம் அது அரைப்படி அரிசி அரைப்படி அந்த மில்லட்ஸ்ல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா சேத்து இது சேர்ந்த ஊறவச்சு வன்ட்டு அப்றம் உளுந்து வந்து இதுக்கு எப்யுமே இப்போ வந்து ஒரு படி அரிசிக்கு கா ஒரு டம்ளர் ஒன்ற டம்ளர் உளுந்து ஊற வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உளுந்த வந்து நம்ம சேம் போர்ஷன் குடுத்தாதா நமக்கு அந்த-அந்தளவுக்கு இட்லி பதம் கோ
அது அது அதுதா ஏன்னா நா வந்து செஞ்சு பாத்தா எங்க தோசைக்குதா வரு வீட்லைலா நம்ம சுடற நார்மல் இட்லிக்கே நம்ம தூக்கி செவுத்துல அடிச்சுஒடச்சி போற மாரி இருக்கு
இல்ல நீங்க வந்து அது அளவுக்கு உளுந்து அதிகமா சேத்துட்டு இந்த க அரிசியில இந்த மா ப்பா சம்பா அந்த கருப்பு கவுனி எல்லாமே சொல்றாங்க எல்லாத்துலயு கொஞ்சோ கொஞ்சோ சேத்துறீங்கன்னா எல்லாமே மில்லட்ஸ்லதானங்க சேருது எல்லாமே கொஞ்ச ட்ரென்த் ஆகு ஒரே இதுல வந்துட்டு அத அதிகமா அரச்சி நம்ம வந்து ரொம்ப நாளைக்குல்லா வைக்க முடியாது மேக்சிமம் இன்னைக்கு அரைச்சோம்னா நாளைக்கு ஒரு நாள் நாளான்னைக்கு ஒரு நாள் செய்யலா அவ்வளவுதா முடிஞ்சிரு மாவு.
அதாவது இன்னைக்கு வச்சம்னா நாளைக்கே
ஆ உள்ளது முடிச்சிடணு அது வந்து அதிகமா வைக் ரிசுல வச்சு யூஸ் பண்ண முடியாது ரெண்டு நாள் அப்ப குழந்தைங்களுக்கு நம் ம இந்த மாரி எதாவது ஹெல்தியா குடுகணும்னு யோசிக்குபோது இந்த மாரில்லா செஞ்சு குடுத்தம்னா அவங்க நார்மலா சாப்படுறதுதா இட்லினா அதே மாரி சாப்ட்டுக்கோங்க.
ஆப்டர் மேரேஜ் தாங்க ஒவொன்னா கத்துட்டு செய்ய போறே எனக்கு தெரிஞமாவ இப்பசே பேசய தெரியாதுங்க இப்ப பாத்தீங்ன்னா கோதுமை மாவு பிசுலே கழ்ந்தே நான் தாங்க என் வீட்டுக்காரு என்ன பாராட்டுறாரு நா எப்டி இருந்தே உன்ன எப்டி ஆக்கிருக்கே அப்டினு அது எனக்கு தா தெரியு நா அந்த அளவுக்கு வெறொரு இருக்கே அவரு சொல்ட்டு இந்த அளவுக்கு இட்லி தோச சப்பாத்தி எல்லாமே ட்ரை பண்ணிட்டே எனக்கு இடியப்பம் மட்டு தெரியாது செஞ்சுக்குடு அப்டின்னு ஆனா அதை ஒருவாட்டி செஞ்சு கொடுத்தாங்க ஒரே டைம் செஞ்சு கொடுத்தும் மரம் தேரட்டுக்கு
எப்டி ரெடிமேடாவே மாவ வச்சிருப் இருப்பீங்களா இது இடியாபத்துக்கு
இல்ல என்ன அப்ப ரேஷன் போவ சொல்லுதாங்க அந்த மாவு வந்து தனக்கா அலசி காய வச்சுருவோ அலந்து நல்லா காய வச்சு லே மிஷின கொடுத்து அரைச் அரைச்சிட்டு எடுத்து நா ஒரு சம்படத்துல போட்டிருவே நம்ம தேவையான அளவு எடுத்து இதுல சூடு பண்ணி அத குஞ்சு உப்பு இதுன்னு போட்டு பெசஞ்சிருவோ பசஞ்ச நம்ம அந்த புளிறது இருக்கு இல்லைங்களா அதை வந்து இட்லி பாத் த துணி விரிச்சு புழிஞ்சு இட்லி சுடுற மாவு எல்லா அதையுமே அவிச்சி எடுத் எடுத்தரணு அதுக்கு ஒரு தண் தண்ணி மட்டும் ஓடுற மாதிரி சொன்னா அதுக்குபாட்டுக்கு கொறகொறப்பா போய்கிட்டே இருக்கு
அப்டிங்களா அ எங்க சித்தி ஓ சித்தி சித்தி செய்வாங்க அவங்க எப்டி இடியாப்பம் செய்வாங்கன்னா ஆ மாவு வந்து நம்ம இப்ப வந்து இதுக்கெல்லா ஆட்டுற இல்லைங்களா இட்லிக்கல்லா ஆட்டுனது ஃபஸ்ட் வந்து அவங்க ஆட்டு போது என்ன பண்ணிருவாங்கன்னா இது அ இது பச்சரிசியு புழுங்கல் அரிசியு மட்டு நல்லாவே ஆட்டி எடுத்துருவாங்க ஒரு மாதிரி கெட்டியா ஆட்டி எடுத்துட்டு அத வந்து இது நம்ம வானலி சட்டி இருக்குங்கள்ள இருக்கில்லைங்களா அதுல போட்டுட்டு கொஞ்ச த-தண்ணி ஊத்தி தேங்கெண்ண ஒரு லைட்டா ஊத்திட்டு அந்த மாவே ஆட்டின மாவே அது லே போட்டு நல்லா வந்து வாட்டுவாங்க.
ஓ வாட் நல்லா எத்தனை மணி நேரம் ச்சுந்தாங்க
எத்தன மணி நேரம் வச்சுலா இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களே நல்லா வந்துட்டு அந்த மாவு வந்து அந்த தண்ணி எண்ணெய் நல்ல வந்து ஒரு மாரி நம்ம வெந்த மாவுக்கு அ வேகாததுக் க்கு ஒரு ரெண் சென்டர் பதத்துல வரு அத கொஞ்ச நல்லா நல்லா செ ஆற வச்சம்னா ஆற வச்சதுக்கு அப்றோ நம்ம வந்து புழிவோ இல்லேங்ளா இடியாப்ப புழியிறதுல போட்டு புழிஞ்சிட்டு ஒரு கொஞ்ச நேரோ வந்து நம்ம இடியப்பதட்ல போட்டு வேக வச்சோம்னா நல்லா பொசு பொசுன்னு வந்துரு அது நல்ல கொஞ்ச ஸாப்ட் ட்டா இருக்கு நம்ம நம்ம நார்மலா அந்த பச்சரிசிய வந்து நம்ம அரச்சி காய வச் வச்சி அது யூஸ் பண்றது எப்படி இருக்கும்ன்னா அதுவும் நல்லாதான் இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் பட் அத விட இது கொஞ்ச சாப்டா இருக்கும்ங்க ரொம்ப நேரொ ஸ்டே இப்ப இன்னக்கி நைட்டு செய்றீங்க இன்கேஸ் அது காலைல வரைக்கும் நம்ம வைக்க வேண்டிய இது வருதுன்னா நம்ம நார்மலா பச்சரிசி செய்யறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாறி இறுகிற மாறி ஆயிரும் வர வரன்னு ஆய்டு திருப்பி நீங்க வந்து இட்லி பாத்துரத்துல வச் வேக வச்சிங்கன்னா அந்த இதுக்கு வரும் பட் இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாவு நம்ம நல்லா வாட்டியறனால அதோட சாஃப்ட்னஸ் வந்து மாறாது அப்டி இருக்கும் ம் ட்ரை பண்ணி பாருங்க வேணா ஆனா கொஞ்ச வேல அதிகமா இருக்கு
அது நல்லா பாவம் இந்தமாவே தவிர்த்துட்டு கடை கடையிலயே வாங்கிருவேன் பச்சரிசி மாவ அப்ப என்ன ரெடிமேடா சுடு தண்ணி ஊத்தி சும்மா புழிஞ்சிவுட்டு வச்சா புழியவே புழிய மாட்டே இருக்காங்க எனக்கு அசிஸ்டன்டு என்னோட ஹஸ்பண்ட் தா என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணுவே புழிங்க அப்டின்னு சொல்லிட்டு புழிய வச்சிருவே இவ்ளோ இத போயிட்டு தெரப்பி ஆன என்ன நீங்க சொதப்புனா நல்ல ஒரு இதுல வரும் சரி நா நெக்ஸ்ட் நிச்சயமா அத ட்ரை பண்ணி பாக்கறேன் அடுத்தது வந்து ஹெல்த்திய பாத்தீங்கன்னா சத்துமாவு ஊருண்ட
ஆ
அது வந்து நம்ம பா பால்வாடில தருவாங்க அத உருட்டி குடுப்பேன் அப்புறம் இப்ப சப்பாத்தி நல்லா ட்ரெயின் ஆயிட்டே அது குருமா கடலக் குழம்பு அதெல்லாம் வேற லெவல் ஆயிட்டேங்க இப்ப பிரியாணி நா வைக்கறதிலையே வீட்டுக்காரு எல்லாரு ஒரு விருந்து வச்சோ அவுங்க வந்து என்ன பாராட்டிடாங்க ஐயோ இங் இவ்ளோ நாள் விருந்து போனே ஆமா க கண்டிப்பா வாங்க வாங்க ஒரு நாள் வாங்க நானு தித்திற நீ நீங்களா அவுங்க அப்படிந்து கேக்கற அளவுக்கு நா பண்ணி தருவேன்
அப்படியா நாளா இன்னும் அந்த அளவுக்கு டிரைன் நாங்கலிங் பிரியாணிலாம் செஞ்சி ப பழகல
இல்லங்க வேற வழியில்லா இப்ப எல்லாருமே பிரியாணி பிரியாணிங்கிறாளால அது பண்ணி பண்ணி இப்ப இப்ப ஒவ்வொருத்தரும் நா என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு நா கொஞ்ச நல்லா எண்ணெ ஊத்திக்குவேங்க அது கூடையே நெய் ஊத்திகுவே நல்லா ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருப்ப அத போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவே அப்புறம் பச்சை மிளகா போட்டுருவேன் பட்ட கிரா பட்ட எல தேவையான அளவு இப்ப நம்ம எவ்ளோ வைக்கிறோம் வச்சி வச்சிக்கோங்க ஒரு அர கிலோ அரிசி வெக்கறேன் வச்சிக்கோங்க
ம்
அரை கிலோ அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் ரேசியோல எடு துடுவே எடுத்துட்டு அந்த மாரி எடுக்க அந்த அளவுக் போட்டுட்டு நல்லா வன கிண்டி வுட்டுடுவே கூ எண் நானு அ புதினா கொத்தமல்லி அ பத் பச்ச முளகா மு மூணையு அரச்சு அத அதுல ஊத்தி நல்லா கிண்டிருவேங்க அப்றோ தக்காளி தக்காளிய வந்து வதங்க உட மாட்டே ஒரு போட்டு ஒரே ஒரு கீன்டு மட்டுந் தா அதுக்கப்றோ மறுபடியு கொஞ்சோ புதினா சிக்கன் போட்டு மசாலா வந்து அதுக்கு முன்னாடி மசாலா இப்ப இப்ப வந்து ரெடிமேட் மிக்ஸ்லா வந்துருச்சு அதுல கொஞ்சோ போட்டுருவே நானு அது ஒரு பிராண்ட் இருக்குனால சொல்றே அந்த பிராண்ட் போடுவே அப்டி இல்ல அப் அப்டினா முளகாத்தூளு மஞ்சத்தூளு கொஞ்சோ க கரம் மசாலா கொஞ்சோ பிரியாணி பவ்ட்ரு அதுக்குன்னு சில இருக்கு அந்த அது அதுல போட்டுட்டு கிண்டிட்டு இ சிக்கன் ம் எடுத்து அதுல போட்டுட்டு கொஞ்சோ தயிர் ஊத்திருவே ஒரு கொதி வந்தன்னே ஒரு விசில் கூட உள்ள பெரிய பீசாருந்தா ஒரு விசில் விட்டு இறக்கிருவே
சேர் சேரி
அதுக்கப்றோ மறுபடியு சாப்பாடு போட்டு ரெண்டு விசில் விட்டறங்குனா மேல கொஞ் சோ நெய் வுட்டுட்டு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிட்டு இறக்குனீங்கனா சூ நமக்கு முக முகன் இருக்குங்க
அப்டிங்களா சேரி சேரி ட்ரை பண்ணி பாக்குறேங் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்ற எப்டி இருக்குன்னு
சேரி சேரிங்க அதா இப்டி ஒவ்வொரு மாரி நானு ஒவ்வொருத்தர் மட்டு ஒவ்வொரு மாரி இப்ப எல்லா கலவையு சேர்ந்து நா ஒரு மாரி பிரியாணி பண்றதுங்க
அது வேணா உண்மதா நீங்க சொல்றது எனக்கு வந்து புதுசா தா இருக்கு அ நா வந்துட்டு எங்க வீட்ல செய்யறது வந்து ஒரு வேற மாரி இருக்கு நீங்க சொல்றது வந்து ரெண்டு மூணுது வந்து கொஞ்ச வித்தியாசமா இருக் அது அ மேபி அது வந்து அந்த லெமன்லாம் போடுவாங்க இங்க நீங்க லெமன்ல்லாம் பொண்ணு சொல்லல அப்றோ
வச்சுக்கோ சாப்பாடு டேஸ்டாருக்கு எங்க வீட்டுக்காருக்கு வந்து சாப்பாடே கஞ்சமா இருக்கணு அப்ப நா ரெண்டு பிஸ் திருக்குடும்போது ல லெமன் போட்டோம்னா சாப்பாடு ஸ்டிஃபாருக்கு இவருக்கு வந்து கொஞ்சோ சாஃப்ட்டா இருக்கணு அப்ப அதுக்காக நா என்ன பண்ணுவே லெமன் ஊத்த மாட்டே
கொஞ்சோ ரொம்ப ஒரு கொ கொலஞ்ச இதுல வ
ஆ அந்த மாரி வேணு சாப்பாடு கொஞ்ச பசத்தண்ணியாட்ருக்குன்னு சொல்லிட்டு நா அததுல லெமன் ஊத்த மாட்ட இதே வெளியேருந்து ஆளுகனா அவுங்களுக்கு தகுந்த மாரி லெமன் ஊத்திருவே அப்பே கேப்பாரு என்ன உங்களோட டேஸ்ட் வேற மாரி இருக்கே அப்டிங்கேனு சொல்லுவாரு
அப்டியா நல்லா பிரியாணி சாப்ட்டு சாப் பழக்கம் போல இல்லயே அவருக்
ஆமா ஆமா அதனாலயே இப்ப நா என்ன பண்றது சரி இவருக்காகவே ச செஞ்சு பழகனதுதா இந்த அளவுக்கு
பரவால்ல பரவால்லைங்க சேரிங்க பேசலா நல்லா இரு சூப்ரா ரெசிபி சொன்னீங்க பேசலாங்க
ஆ சேரி சேரிங்க
ம்